ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா என்ன பண்றீங்க தோழி எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்புட்ணு இனிமேதா நாங்க நல்லா இருக்கோ நீ நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே தோழி என்ன சாப்பாடு நைட்டு வைக்கிறாங்க வீட்ல
நைட்டா மீன் கொழம்பு
ஓகே அப்புற என்ன இன்னைக்கு சண்டே மீன் கொழம்பு வச்சாங்களா ஓகேங்க தோழி
உங்க வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கு வந்து மத்திய வச்ச மீன் க சி கறி கொழம்பு இருக்குது சிக்கன் கறி தென் வந்து சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு வெச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சொ சோ அத வச்சு ஏதா பண்ணி தருவாங்க அவங்க அம்மா
செரி செரி
அப்புறங்க தோழி சொல்லுங்க
நீங்க எதா சொல்லுங்க
என்னங்க தோழி
நீங்க எதா சொல்லுங்க
ம் நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா
நா காலேஜ் படிக்கிறே செகண்ட் இயர் நீங்க
நானு காலேஜ் தா தோழி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்குறே தோழி உங்க சார் கொஞ்ச கம்மியா கேக்குதுங்க தோழி ஃபோன் பக்கத்துல வெச்சு பேசுறீங்களா
ஆ செரி இப்ப கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி செகண்ட் இயர்ல என்ன குரூப் தோழி எடுத்திருக்கீங்க
நான் பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸு
அப் நா பி காம் செகெண்ட் இயர் போட்ருக்க இப்ப போய்ட்ருக்க
அப்டியா சேரி சேரி
ஆமாங்க தோழி அதுக்கென்னங்க தோழி ஆ இருக்கு தோழி இப்டி இதனால தா தோழி போய்ட்ருக்கே பிடிக்கல காலேஜு பிடிக்கல
ஆ அப்டியா எல்லாமே அதேதா போல அப்பன்னா
என்னங்க பண்ணு என்ன பண்ண தோழி சொல்லுங்க தோழி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குனால தான காலேஜே போவோ
எல்லா அதே போலதா
என்னன்னா ஃபிரெண்ட்ஸ் இருந்தா நாங்களே போவோ இல்லன்னா நாலா காலேஜ் பக்கோ போறது கஷ்டோ தோழி
எங்களுக்கே வாரோ ஃபுல்லா போறதே போர் அடிக்கு என்ன பண்ணுவோ நடுவுல
ம் ம் நா நீங்க உங்களுக்கு காலேஜ் வந்து கட்டடிக்க முடியு தோழி எங்களுக்கு அப்பல்லா பண்ண முடியாது சோ பாவப்பட்ட பிள்ளைங்க தோழி நாங்க வந்து காலேஜ் விட்டு கூட
எங்க க்ளஸ் இன்சார்ஜ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க டெய்லி ஆ எல்லாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒத்திரையு விட மாட்டாங்க அப்புறோ மறுநாள் வந்தா கேப்பாங்க எங்க போனீங்க எல்லாரு அப்டின்னுவாங்க ஆளுக்காளுக்கு ஒரு ஒரு சாக்கு சொல்லுவோ ஆனா அவங்களுக்கே தெரியு நாங்க வெளிய போயிருக்கோனு
நாங்க வந்து அப்டில்லா இல்லங்க தோழி நாங்க டென் ஓ க்ளாக் உள்ள ஏறுனா
ஆ
ஆ நாங்க என்ன பண்ணுவோனா ஆ எப்டி சொல்றதுக்கு டென் ஓ க்ளாக் ஆனா த்ரீ ஃபாரட்டி பைவ் தா
அப்டியா
ஆமா
சரி சரி
என்ன பண்ணுங்க தோழி லைக் எங்க நாங்க பண்ற அட்டகாசத்னால இப்ப நீ என்னவோ பண்ணிக்கோ சொல்ல சான்ஸ் இருக் இருக்கு பட் வந்து காலேஜ் விடாதுங்க தோழி
அப்படியா செரி செரி நா கிளாஸ் என்ஜாய் பண்ணுவோ
நாங்க இது என்ன பண்ணுவோ தெரிமா ரொம்ப போட்டு பாடு படுத்திட்டோ
ஆ
சோ அவ வந்து இப்ப வந்து என்ன பண்ணுவனா கிளாஸ் அங்க வந்து ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் இயர் போகும் போதே எதோ ஒரு இதுலதா காலேஜ் சேந்தோ
ம்
எப்படி சொல்றதுக்கு நா வந்து ஒரு காலேஜ் ஸ்கூலந்து போயிருந்தே எங்க கூட படிச்ச ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஸ்கூல வந்தாங்க சேம் ஸ்கூலந்து வந்தாங்க அதே மாரி வேற ஸ்கூல்லருந்து ஒரு மூணு பொண்ணுங்க வந்துருக்காங்க வச்சுக்கோங்களே அந்த மூணு பொண்ணுங்களு வந்து என்ன சொல்லியிருக்காங்க எங்க அப்பாத்தி இவுங்க திமுரு பிடிச்ச பொண்ணுங்க பண்ற பண்ணுங்க சோ நம்ம பேச வேணா அப்டின் சொல்லி பேசாம அப்டி சொல்லிருக்காங்க நாங்க என்ன சொன்னோனா அந்த மூணு பணியாள தட்டு பத்தி இவுங்களுது நம்ம பேச கூடாது ஆட்டிடூட் காணிப்பாங்க போலோ சோ வேணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோ தென் என்னாச்சு அவங்க வந்து எங்க பின்னாடி பெஞ்சுக்கு வந்தாங்க லைக் பிளேஸ் இல்லாம வந்து உக்காந்தாங்க அப்டியென்னாச்சி ரெண்டு பேரு கொஞ்ச கொஞ்சமா பேசி பேசி இப்ப ரொம்ப களோஸ் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லே பாத்து லைக்ஸு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ரென் நாங்க ரெண்டு பேரு சொன்ன ரெண் ரெண்டு டீமுமே இப்படி இருக்கோ கு்ளோஸ்ஸுனா அவ ட்ரெஸ்ஸ நாங்க போடுவோ ஏ ட்ரெஸ்ஸ அவ போடுவா அந்த அளவுக்கு போயிட்டோ தோழி லைக் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லிக்கலா அவ ஆளுகிட்ட நா பேச ஏ ஆளு ஆளுகிட்ட அவ போன் பண்ணுவா அப்படி சொல்லி பன்னிங்கே போயிரு அங்கப் முக்கா வாசி இந்த ஃபன் ஓடுங்க தோழி இப்படியே ஓடிப்போவோ என்ன பண்ண முடியு நாளைக்கி ஆங்க தோழி அ இப்போ ஏ கூட ரீசெண்டா அவளக்கி தேர்ஸ்டே கூட ஏ ஃப்ரெண்டு என்ன பண்ணா அவனோட ஆளுகிட்ட பேசு அ நாங்க என்ன பண்ணோ தெரியுமா ஹலோ அண்ணா என்னண்ணா பண்றீங்க கொஞ் ஃபன் பண்ணிக்கிட்டுருந்தா அவள வச்சு அவுங்க சொன்னாங்க என்னடா இப்டி ஆயி போச்சி லைக் நாங்க வந்து ப்ப ஸ்டார்டிங்ல டீசண்டா போயிட்டுருந்தோ கேர்ள்ஸ் காலேஜ் இது கொஞ்ச நால்லா டீசண்டா போயிட்டுருந்தோ ஆதல்லா இப்ப அதல்லா டீசன் நடந்தா கெட்டு போயிட்டு போவோ நாலா இப்ப இப்டி தெர்மா போவே கிளாஸுக்கு பாதிலே ஸ்டாப் ஆயிடுச்சு தலையே கேட்ட மாட்டே ஃபர்ஸ்ட் போனி டையல் போட்ருந்தே தென் பின்னி போட்டுட்டுருந்தே அப்புறோ தலையே கட்ட மாட்ட கொண்டையோட தா போவ கொண்டையோட தா வீட்டுக்கு வருவே தலையே கட்ட மாட்ட வீட்லேயு கொண்டையோ தா இருப்ப ஜாலியா போயிட்டு வர வேண்தா அதுல்லா ம்ம கார்ட்ஸ் பிளே பண்ணுவே நாங்க வந்து என்ன பண்ணுவோனா லாஸ்ட் பெஞ்சு போயிிருவோம் ஃபஸ்ட் இந்த கிளாஸ்லே லாஸ்ட் பெஞ்சின் சொல்லி எங்ளுக்கு பெஞ்சு கடக்கு ஆறு பேத்துக்கு யாருமே உக்கர மாட்டா அறுபத்தி மூணு பேர்ல நாங்க ஆறு பேர் மட்டுதா அந்த பெஞ்ல இருப்போ ஈவன் மேம் கூட அந்த பெஞ்சு ஞ்சில இருக்க மாட்டாங்க நாங்க மட்டு தா இருப்போ யாருமே வரமாட்டா அந்த பெஞ்சு எங்களுக்குன்னு சொல்ல மாரி ஆகி போயிடுச்சு சோ என்ன பண்ணோ அதுலருந்துட்டு கார்ட்ஸ் பே பண்ணிட்டுருப்பே இப்ப கிளாஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க
ஆ செகண்டியர்ல சேஞ்ச் பண்ணுவாங்கள
ஆமா எங்குளுக்கு பெஞ்சு டெஸ்க்கு கெடைக்கல எங்குளுக்குன்னு சொல்ற மாரி சோ வந்து லாஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டெப்ல போய் உக்காந்துட்டு பின்னாடி போய் உக்காந்துட்டு பின்னாடி இருந்து காட்ஸ் தேடுவோ எதாவ் எப்டின்னா எல்லா பெஞ்சு பின்னாடி போய் உக்காந்துட்டு ஜாலியாருப்போ ப்ளே பண்ணிட்டே இருப்போ அதுல்லாம நாங்க ப்ளே செரி செரி லாஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர்ன்ல எப்டி தெரியுமா ப்ளே பண்ணோ லைக் குடிக்காரங்க இருப்பாங்கல்ல பாத் துருப்பீங்கல்ல குடி இப்ப வந்து கொண்டைக்குள் ஒரு ரவுடி பொம்பளைங்ககன்னா கொண்டைய குள் ஒரு ரவுடி பொம்பளைங்கன்னா கொண்டவையே போட்டுட்டு சரக்குப் பாட் இப்ப குடிகாரங்கன்னா சரக்கு பாட் ட்டில் அதுக்கப்றோ சைடிஷ் காட்ஸ் அப்டி இருப்பாங்கல்ல நாங்க எப்டி தெரியுமா இருந்தோ கார்ட்ஸுருக்குது சைடிஷாட்டு இன்ஸ்டாமார்ட் ட்லருந்து திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோ ஸ்நாக்ஸு அப்றோ ஃபிஸ் ஜூஸு ஆர்டர் பண்ணிட்டு சேம் குடிகாரங்கன்னு சொல்லிக்கலா எங்க ஆறு பேரயு பாத்தா குடிகாரங்க மாரிதா இருக்கு லைக்கு என்னடி சைடுல நீங்க பாத்துருந்தா கேபீங்க என்னய்யா நீங்க குடிக்காரங்களா அப்டின்னு கேப் ங்க சேம் கெட்டப்ங்க யூனிஃபார்ம் தா எங்க ஊர்ல சோ வந்து யூனிஃபார்ம் போட்ருக்கோ ஆறு பேரு போட்டு உக்காந்துருக்கோ ஒரு கொண்டையு போட்டுட்டு லாஸ்ட்டு பெஞ்சுல காலையு தூக்கி மேல வெச்சுட்டு இருக்கு அந்த ஃபிஸ்ஸு பாட்டலு பாக்கறதுக்கு அப்டே சேம் சரக்கு பாட்லுங்க
அப்பிடியா
சொல்லி சிரிச்சு சிரிச்சு ட்ரை பண்ணியாச்சு அப்டியே ஃபஸ்டியர் ஓட்டிட்டோ தென் செகண்டியர் என்டர் பண்ணியிருக்கோ செகண்ட் இயர்லயு இப்டியே ஃபன்னிங்கா தா ஓடிட்டுருக்கு நாளைக்கி தெரியு நாளைக்கி பேக்ல வந்து இது பேக் வாங்கலான்னு ப்ளான் போட்ருக்கோ
அப்பிடியா
ஆமா லைக் எப்பிடிப்பட்ட பேக்னா ஹேண்ட் பேக் மாரி இப்ப வந்துருக்குல்ல ஸ்டைலிஷ் பேக்
ஆமா
ஆ எப்டி சொல்றதுக்கு இப்ப எப்டி சொல்ல அந்த பேக் பாக்கறதுக்கு ஹேண்ட் பேக் இன்னாது இருக்க பட் வந்து புக்ஸ்குள்ள பேக்கு செரி ஆறு பேரு வாங்கலா அப்டின் சொல்லிட்டு பாத்துட்டே இருப்கோ வாங்கல
ம் ஹ்ம்
ஆன்லைன்ல பாக்கதா முடியு வாங்க முடியுமா நம்ளால பெரிய ஆட்கள் இல்ல
நாங்கல்லா எப்டின்னா கத்தினேதா இருப்போ எப்பவுமே கிளாஸ்ல கத்தினே இருப்போ பேசினே இருப்போ, சிரிச்சினே இருப்போ அப்டி என்னா பேசி என்னா சிரிக்கிறோ அப்டின்னு எங்களுக்கே தெரியாது பக்கத்து கிளாஸ்ல வந்து லெசன் எத்துனுருப்பாங்க எதுனா அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டாஃப் வந்து எங்கள சொல்லுவாங்க ஏமா கத்தினே இருக்குறீங்க எங்களால லெஸ
நாங்க வந்து எங்கலெல்லா வந்து எப்டி சொல்றதுக்குன்னா ஹச் ஓ டி கிட்டயு ஸ் கொண்டு குடுக்கலா தெரியுமா, நாங்க பட் வந்து இன்னு அத வந்து சரி பண்ணாமதா இருக்குறோ
ம் நாங்க கூட எச் ஓ டி யாண்டலா மாட்டிருக்கோ நெறய தடவலா லேட் லேட்டா வந்ததுக்குதா மாட்டிருக்கோ ஒன்பதர மணிக்கு காலேஜிக்கு பத்து மணிக்கு போவோ ஏன்னா போறத்துக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது
எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதும் இல்லாம மேமுக்கு தெரியு லைக் எங்க காலேஜ்ல ஃபோன் அல்லோடு கெடையாது
அப்டியா எங்க காலேஜ்ல நடுல வந்துட்டு திடீர்னு வருவாங்க திடீர்னு வந் ந்து ஸ்குவாட் வந்து பிடிங்கினு போய்டுவாங்க யூஸ் பண்ணிருந்தனா
ஓ அப்டியா, எங்களுக்கு எப்டினா ஃபோன்லா அலோடு கெடையாது பட் நாங்க என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லந்து யூஸ் பண்ணிட்டுதா இருப்போ ஃப ஃபர்ஸ்ட் இயர் ல ஒன் டைம் ஒன்லி ஒன் டைம் தா வந்து செக் பண்ணாங்க பட் மாட்னாங்க ஒரு பி ஃபைவ் ஆர் சிக்ஸ் மெம்பர்ஸ் மாட்னாங்க அன்னைக்கு நா ஃபோன் கொண்டு போ ல என்னைக்குமே கொண்டு போற ஆளு அன்னைக்கி நா கொண்டு போல
ஆ லக்ல லக்ல தப்பிச்
அன்னைக்கு லப்ல த லக்ல தட்டி தப்பு வந்துட்டே தென் என்ன ஆயிடுச்சு திரும்ப வந்து செக் பண்ணவே மாட்டாங்க எங்க கிளாஸ்க்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆனா மேம் எல்லா மேமுக்கு தெரியு நாங்க ஃபோன் வச்சிருக்கோ ஃபோன் யூஸ் பண்றோ எல்லா டீட்டியல்ஸ் தெரியு அதே மாரி செகண்ட் இயர்ல மேம் சொன்னாங்க இப்ப தா தேர்ஸ்டே தா சொன்னாங்க எல் எனக்கு தெரியு எல்லார் கையிலயு ஃபோன் இருக்குன்னு தெரியு ஒரே ஒருத்தி மட்டு எனக்கு ஃபோன் போட்டு தாங்க எனக்கு ஃபோன் அர்ஜண்ட்டா தேவ அப்டின்னு சொன்னாங்க எங்களுக்கு நாங்க சிரிக்கிறோ சிரிப்பு ஏன்னா மேமுக்கே புரிஞ்சி கிட்டு சொன்னாலு கேட்க மாட்டாங்க வேஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றதே கெடையாது அதே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபோன புடுங்கிட்டு போயிட்டாங்களா எல்லார்ட்டையு
எங்கள்து கூட அடிக்கடிக்கு வருவாங்களா டேரக்டர் சாரு டீன் மேம் லா வந்து புடிங்கினு போயிடுவாங்க அது போய் பி டி சார் கிட்ட போயிட்டு சொல்லுவோ சார் இது மாரி புடிங்கிட்டு போயிட்டாங்க சார் வாங்கி குடுங்க சார்னு அப்படியே அங்கேயே ஒத்த கால்லேயே நிப்போ, அவரே போய் இருங்க நா வாங்கிட்டு வந்து தரே அப்டின்னு சொல்லிட்டு போய் வாங்கினு வந்து குடுப்பாரு
இங்க வந்து அப்டில்லா இல்ல ஏதோ கொஞ்சோ ஜாலியா இருப்போ பட் வந்து நா ஃபன் பண்ற டைம்ல ஃபன் பண்ணாமல்லா இருக்க மாட்டோ ஃபன் பண்ணிக்கிட்டே தா இருப்போ
நாங்க எப்பவுமே ஃபன்லயே தா இருப்போ மேம் இருந்தாலு சேரி இல்லைனாலும் சேரி பக்கத்து கிளாஸ் மேம் வந்தாலு சேரி சேரி வர்லனாலு சேரி
ம் நாங்க வந்து அப்டில்லா இல்லங்க தோழி, பக்கத்து கிளாஸ் மேம்க்குல்லா அப்படிலா கெடையாது பட் ஃபன் பண்ணுவோ ஃபன் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு அந்த டைமுக்கு பண்ணிப்போ படிக்கிற நேரம் படிப்போ படிக்க மாட்டோ மேம் சம் மேம் பாத்தா லிசன் பண்ணிக்கணுனு தோணு சோ அந்த டைம் மட்டு கிளாஸ் நல்லா லிசன் பண்ணிப்போ
ம்
ஓகேங்க தோழி நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு இணைப்பில் இணைவோம்
ம்